வணக்கம்
ஒணக்கமா எப்டிமா இருக்கீங்க
நா நல்லார்க்கே நீங்க எப்டி இர்க்கீங்க
ம் நா நல்லாருக்கம்மா நன்றிங்கம்மா வீட்ல எல்லா நல்லார்க்காங்களாமா
வீட்ல எல்லாரு நல்லாருக்குறாங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சிங்கம்மா அங்க வீட்ல எல்லா நல்லார்க்காங்களாமா
எல்லாரு நல்லாருக்றாங்க உங்ளுக்கு ஆஃபிஸ் ஒர்க் எல்லா எப்டி போயிட்ருக்கு
சந்தோஷம்மா சந்தோஷம்மா ஆஃபிஸ் ஒர்க்லா ரொம்ப நல்ல படியா போய்ட்டுருக்குங்கம்மா உங்களுக்கு எப்டிம்மா போய்ட்ருக்கு உங்க ஆஃபீஸ் ஒர்க்கலா
ம் நல்லா போயிட்டுருக்கு அப்பப்பதா கொஞ்சோ ஃபோரிங்கா இருக்கு பட் அத நம்ம ஆ அசெப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிதா ஆகணும் அது ஒன்னு பிரச்ன இல்ல ஏன்னா நம்ம அதாவ்து ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருந்த மாத்ரியே நம்முளு க நம்ளால லாஸ்ட் வரிக்கு இருந்திர முடியாது இல்லியா
கண்டிப்பா மா
அதுதா அதெலா வந்து கடவுள் நம்ம வாழ்க்கைல குடுத்த ஒரு வரப்பிரசாதந் தானே வரப்பிரசாதம் இல்லையா ஸ்கூல் லைஃப் அப்டின்றது சேரி செரி ஒங்குள்டியஸ் ஸ்கூல் அனுபவங்கள கொஞ்ச பகிர்ந்துக்றிங்ளா
கண்டிப்பாமா நல்ல ஒரு தகவலா இருக்கு கண்டிப்பா நம்மளுக்குமே வந்து எல்லாராலயயு மறக்க முடியாத ஒரு தருண அது நம்ம பள்ளி பருவ பள்ளி பருவத்துல நறய அனுபொவொ நம்ளுக்கு கடச்சிருக்கு பள்ளி பருவ என்னோட பள்ளி பருவம் பாத்தீங்ன்னா நம்ப மகுல்ச்சியாவு ரொம்ப சிறப்பாவு அமஞ்சிது நா வந்து படிச்சது ஃபுல்லாவே பாத்திங்னா சி பி எஸ் இ ஸ்கூல்லதா மேம் படிச்ச அ எல் கே ஜி ல இருந்து அ டென்த்து வரிக்குமே அ சிபிஏசில ப சீ ப் யா சி னாலே அவுங்களுக்கு தெரியு அ பாடத்திட்ட வந்து ரொம்ப கஷ்டமாருக்கு
அதே மாதிரி ம் மு அ மூணாவத் இல்லையா ஹிந்தி எடுத்து படிச்ச நானு
செரி செரி
அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாதா இருந்துச்சு எல்லா பாடத் திட்டங்களுமே வந்து அது கணக்கு கணக்கு போடா ரொம்ப கஷ்டமாவே இருக்கு அதனால நானு வந்து டூஷன் டூஷன் வச்சுத்தா படிச்ச ஸ்கூல் படிக்கமோது பள்ளி முடிச்சி அதுக்கப்றோ வந்து டூஷன் போயி படிச்சி அந்த ஹிந்தி பாடோ வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது ஏனா வந்து என்னோட மதர் டங்கு வந்து பாத்தீங்னா தமிழ் அதனால வந்து நமக்கு வந்து ஹிந்தி தெரியாத காரணத்துனால ஹிந்திக்கு தனியா ஒரு டூஷன் வச்சு அந்த ஹிந்தி பாடத்த வந்து நா கத்துக்குட்டோ உன்னோன பாத்தீங்கனா நம்ம ஸ்கூல் லைஃப்ல பாத் தீங்னா நெறைய அனுபவ இருக்கு அதே மாரி வந்து விளையாடுவோ பசங்க கூட சேந்து அந்த ஸ்கூல் லீவ் அப்ப கிரவுண்டுக்கு போயி தனியா வீட்டு பக்கத்துலக்கற மைதான்த்துக்கு போயி அங்க வந்து கிரிக்கெட் வெளாடுவோ அது ஒரு நல்ல அனுபவமாருக்கு ஒடலுக்குமே வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு காலங்காத்தால போயி அந்த கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட்ட வெளையாடுறது ரொம்ப நல்ல ஒரு அனுபவமா இருக்கு அதே மாரி ஸ்கூல்லயுமே வந்து நா வந்து எப்பேயுமே வந்து வெளையாட்டுல வந்து ரொம்ப ஆர்வோ அதிகமா இருக்கக் கூடிய அ ஆளு அதனால வந்து விளையாட்டு நல்லா விருப்பமா வெளையாடுவே ஃபுட்பால் வந்து ரொம்ப எனக்கு புடிக்கு அதுதா வந்து நா ஸ்கூல்ல படிக்கமோது ஃபுட்பால் நல்லா வெளையாடுவே அதே மாரி ஷெட்டில்ஸ் சொல்லுவோ நம்ம பா தீங்னா அந்த இறகு இறகு பந்து அத வச்சி வெறக வெளாடக்கூடிய வெளையாட்டு அது வந்து நா ரொம்ப விருப்பமா வெளையாடுவே எதிர எதிரா ஆட்றவங்க வந்து அவ்ளோ சுலபத்துல வந் து என்ன ஜெயிக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப விருப்பமா வெளையாடுவே அத தவர பாத்தீங்னா கேரம் போடு அத வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஒரு விருப்பப்பட்ட வெளையாட்டு கேரம் போடு அதுலயுமே வந்து ரொம்ப ஆர்வமா வெளாடுவே அதே மாரி ஸ்கூல்ல இருக்குமோதே நெறைய காம்படிஷன்ல்லா வெப்பாங்க அதுல கலந்து கொட்டு நெறைய அ சட்விகேட்டு மெடலு அந்த மாரி நெறைய வாங்கிருக்கே இந்த கேரம் போடு வெளையாட்ல அது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த மாரி வீட்ல வீட்டுக் வந்த பிற அப்பம் வந்து வீட்ல அருகாமைல இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க கூட உக்காந்து அந்த கேரம் போர்டு விளையாடுவோம் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து இந்த ஓய்வு நேரங்கள்ல அது இப்ப அதுவும் கொஞ்சம் நல்ல அனுபவம் அத தவிர பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது என் சி சி னு இருக்கும் மாணவர் படை அது வந்து ரொம்ப அதுலயும் வந்து கலந்துகிட்டு என் சி சி பயிற்சியு நா எடுத்திருக்கே அது மாதிரி ஸ்கூல்ல வந்து என் சி சி க்கு கேம்ப்லா வச்சிருக்காங்க ஸ்கூல் படிக்கும் போது கேம்ப்லயும் நம்ம கலந்து அந்த என் சி சி ல பண்ணும் போது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கும் அந்த என் சி சி பண்ணறதுக்கு நம்ம வீட்ல இருந்தே காலே சீக்கிரமாக கெளம்பி போவோ ஸ்கூலுக்கு அந்த என் சி சி யூனிஃபார்ம் போட்டுட்டு ரோட்ல நடந்து போகும்போதே நமக்கே ஒரு தனி ஒரு கம்பீரம இருக்கும் எப்டி ஒ ரு அ போலீஸ்லா எப்டி போலீஸ் யூனிஃபார்ம் போடுறது போட்டு போட்டுட்டு போனா கௌர மா இருக்கும் ஒரு கம்பீரமாக இருக்கும் அதே மாரி மில்ட்ரி யூனிஃபார்ம் போட்டுட்டு போம்போது எப்டி கௌரம இருக்குமோ அந்த மாரி அந்த யூனிஃபார்ம் போட்டு நடக்கும் போதே எனக்கு ரொம்ப இணை புரியாத மகிழ்ச்சி ஏற்படும் அந்த ட அந்த டைம்ல அதுவும் காலேல நாலு மணிக்கெலாம் போகணும் அந்த என் சி சி யூனிபார்ம் போட்டுட்டு போயிட்டு அந்த மார்ச் பாஸ் இருக்கும் அதெல்லாம் போய் கலந்துட்டு நெறைய ட்ரில்லு எக்சசைஸ்லா இருக்கும் எல்லா பண்ணணு நல்லா இருக்கும் தனி ஒரு அனுபவம் அதெல்லா வந்து நெனைச் சு பாக்கும்போது இப்போ ரொம்ப வியப்பா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பழைய நினைவுகள்லா நம்ம எடுத்துட்டு வரும் போது உங்களுக்கு அனுபவம்லா எப்டிமா இருக்கும் எப்படி இருந்துச்சு உங்க பள்ளி பருவத்துல அது கொஞ்சொ பகிர்ந்துக்க முடியுமா
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து எல்லாருடைய லைஃப்லயுமே வந்து கூல் ஸ்டேஜ் அதாவது பள்ளி பருவம் அப்படின்னு சொல்ற ஒண்ணு வந்து ஆ இன்றியமையாததுதா ஏ ஏ அப்படின்னா ஆ நம்மளால மறுபடியும் திருப்பி அங்க போக முடியாது வாழ்க்கையில ஒரு தடவ அப்படின்ற மாதிரி அந்த பள்ளி பருவம் அப்டின்றது வாழ்க்கையில ஒரு தடவ நம்மளுக்கு கிடைக்கிறது அத வந்து யாரும் மிஸ் பண்றதுக்கும் ரெடியா இருக்க மாட்டாங்க அதே நேரத்துல அத நம்ளால ரீகால் பண்ணவு முடியாது திருப்பி அங்க நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சாலுமே கனவுல வேணா போயிட்டு வரலாமே தவிர நெஜத்துல எல்லாம் போயிட்டு வர முடியாது பள்ளி பருவம் வந்து ஒரு மிக மிக மிக அழகான பருவம் அதாவது என்னுடைய வாழ்க்கையில யா வந்து என்னால மறக்க முடியாத ஒரு அழகான பருவம் தா வந்து பள்ளி பருவம் அப்போ இரு இருந்த டீச்சர்ஸும் சரி ஸ்டூடஸும் சரி ரி டீச்சர்ஸ் வந்து அவ்ளோ அழகா கிளாஸ் எடுப்பாங்க எல்லாமே சரி ஒரு சின்ன கான்செப்ட்ல இருந்து ஒரு பெரிய கான்செப்ட் வரைக்கும் சூப்பரா சொல்லி தருவாங்க அவங்களுடைய சொல்லி கொடுக்கதும் சரி அப்படி இருக்கும் பசங்களுக்கு வந்து டீச்சர்ஸ பாத்தாலே ஒரு ந ஒரு ஒரு மரியாத ஒரு ஒரு நம்பிக்கை கலந்து பயம் ஒரு மரியாதை கலந்து பயம் வரும் ஆனா இந்த காலத்துல எல்லாம் பசங்க அப்படியே இருக்கிறாங்க டீச்சர்ஸ பாத்தா மதிக்கிறது கிடையாது பேசுறது கிடையாது விஷ் பண்றது கிடையாது எந்திரிச்சி நிக்றது கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்ப இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு டீச்சருடைய முக்கியத்துவமும் தெரியல அந்த டீச்சர் சொல்லி் கொடுக்குற படிப்போடைய அருமையும் தெரியல இப்ப இருக்கிற பசங்கல்லா அப்டிதா இருக்கிறாங்க அவுங்களுக்கு வந்து பள்ளிப்பருவம்ட ஒண்ணு இருக்கா இல்லையா அப்டின்றதே தெரியில ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குறாங்க பசங்க அப்போ நம்ம இருந்த மாதிரி எல்லா இல்ல இப்ப அப்போ வந்து நம்ம பள்ளிப்பருவத்துல ஏதாவ்து ஒரு தப்பு பண்ணிட்டோ அப்டின்னா கூட அப்ப இருக்கிற நம்மளுடைய மிஸ் வந்துட்டு கம்ப எடுத்து நல்லா அடி அடின்னு வெளுத்துருவாங்க அத நம்ம பேரன்ட்ஸே சொல்லி வுட்டுட்டு போவாங்க ஏதாவ்து சேட்ட பண்ணா நீங்க வந்து நல்லா அடிங்க ரெண்டு அடி சேத்தே போடுங்க அப்டின் சொல்லி ப பேரன்ட்ஸே சொல்லி வுட்டுடு போவாங்க ஆனா வந்துட்டு இந்த இந்த காலத்துல அப்டியா அதனால அப்ப நம்ளுக்கு ஒரு பயோ இருந்துது பே பேரண்ட் அம்மா கிட்ட சொல்லிடுவாங்களோ அம்மா பேரண்ட் கிட்ட பேரண்ட் வந்து டீச் டீச்சர்கிட்ட சொல்லிடுவாங்களோ டீச்சர் வந்து பேரண்ட் கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்டின் சொல்லிட்டு அந்த பி டி ஏ மீட்டிங்ல நம்மளுக்கு அவ்ளோ கஷ்டமா அவ்ளோ பதட்டமா இருக்கூ ஆனா இப்பலா வந்துட்டு சர்வசாதாரணமா போயிடுச்சி எல்லாமே டீச்சர் வந்து ஒரு கொழந்த மேல அந்த கொழந்த தப்பு பண்ணிருக்கு அந்த கொழந்த வந்து சரியா பண்ணல அப்டி சொல்லி அடிச்சா கூட அந்த கொழந்த வீட்ல போய் அவுங்க அம்மா கிட்ட சொல்லி அவுங்க அம்மாவ கூட்டிட்டு வருது அவுங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க சண்ட போட்றாங்க இதெல்லா நல்லாவா இருக்குது அப்டி இருக்க வச்சா என்ன பண்றது அதனால சரி பச அப்டி இருக்கிற பசங்கள அப்டியே வி்ட்ற வேண்டிதா அவ்ளதா அதனால பள்ளி பருவம் அப்டின்றது வந்து ஒரு யாராலயு திருடப்பட முடியாத அதை நேரத்துல நம்மளால திருப்பி போகவு முடியாத ஒரு அழகான எளிமையான பருவம் அப்டின்றத யாராலயும் மறுக்க முடியாத ஒரு கருத்து ஆ நீங்களுமே நறைய ஒரு கருத்த எல்லா சொன்னீங்க அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது பள்ளிப் பருவத்த பத்தி பேசணு அப்டின்னா நம்மளுக்கு இந்த டைம் எல்லாம் பத்தாது நறையோ பேசிக்கிட்டே இருக்கணு ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும் பள்ளி பருவம்ன்றது ஆ அங்க எடுத்த ஆசிரியர்களையு என்னால மறக்க முடியாது அந்த அதனால ரொம்ப ரொம்ப நல்ல பருவம் நம்ம வேணா அடுத்த ஒரு டாபிக்லயும் நம்ம பள்ளி பருவத்த பத்தி ஏதாவ்து பேசலாம் உங்களோட இனஞ்சன் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி நறைய ஒரு அழகான உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் மத்த இது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப எனக்கு யூஸ்ப்ஃபுல்லா இருந்தது அடுத்த உரையில உங்கள கூடிய சீக்கிரத்துல மீட் பண்ற வச்சுட்டுங்ளா
கண்டிப்பாம்மா ரொம்ப சந்தோஷ எனக்குமே பல நினைவுகள வந்து எடுத்துட்டு வர முடிஞ்சுது இந்த இந்த தலைப்பு நாள மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புல வந்து உரையாடலாமா நன்றிமா வணக்கம்மா